இது டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட அப்பா வந்துட்டு வாட்ச் கட வச்சிருக்காரு தெரியுமா
ஆ தெரியு
ஆ அவங்க வீடு தெரியுமா உனக்கு
இ எங்க வீடு நம்ம போய் அன்னை கத்துனோ
அ அவங்க வீட்டு போறக்கு அந் அந்த லெஃப்ட் சைட்ல வந்து இந்த ஒரு ஒரு ட்ரஸ்ட் இருக்கூ
என்ன ட்ரஸ்டு அது ஒ பத்தி எனக்கு சரியா தெரியல ஆ னா ஒரு அண்ணா வந்தாங்கன் சொன்னியே கண்ணாடி போட்டுருப்பாங்களா அந்த அண்ணா
ஆமாமா ஆமா
ஆ அந்த அண்ணா வந்து நமக்கு டென்த்துல வந்தாங்க லெவன்த்ல யார்ரா வந்தா யா ஆ யோசிச்சிட்ருக்கே நானு
டென்த்திலியா செர் சேர்
ஆமா
ம் அப்போ அவங்ககிட்ட கேட்டு பாக்கலால
என்னனு
இந்த மாதி காலேஜுக்கு
காலேஜுக் ஃபீஸ் கட்டி முடியலன் சொல்றதா
அப்பிடி இல்ல அ இந்த மாரி இருக்காங்க டி இப்ப நம் சொன்னோனா வச்சுக்கோ அவுங்க வந்துட்டு அவுங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அங்க அவுங்க மூலியமா வச்சு ஃபீஸ்லா கம்மி பண்ணி இது எல்லா பண்ணுவாங்க
அப்டியா சேரி பாக்கலா
எங்க அப்பாக்கு தெரிஞ்ச இருக்காங்க நெனைக்கிறே நா என்னன்னு கேட்டு சொல்றே
ம் எனக்கு கற்பகத்திலயே பா ஏனா மத்ததுல எல்லாத்துலயுமே வந்து ஃபீஸ் அதிகமா இருக்கு அதுல எனக்கு கொஞ்சோ ஓகேன்ற மாரி தோணுது
ஆனா இங்க இருந்து ரொம்ப தூர தானே எப்டி போவ
ரொம்ப தூரந்தா நம்ம கூட ஒரு புள்ள இருந்தால அவ எப்டி போவாலாமா
அவ வந்து அவ பாத்துருக்காங்களா அவுங்க வீட்ல அந்த அண்ணா அவுங்க அந்த அண்ணா தா கொண்டு போய் விடுவாராமா அந்த அண்ணா கொண்டு போய் விடுவாராமா இங்க ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல ஒரு அண்ணா அவுங்க வந்து கூட்டிட்டு வருவாங்கலாமா
என்னடி சொல்ற
ஆ அவுங்க சொல்லிட்டா அவுங்க வந்து என்ன சொன்னாங்க அப்டின்னா அ நா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர மாரி இருந்தா மட்டு நீ போக இல்லனா போகாத அப்டின்ட்டாங்க அப்போ அவுங்க அம்மாவு அதா சொன்னாங்க அவுங்க சொல்றதே கேளு அப்டின்ட்டு அதுனால அப்டி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு காலைல வந்து ஃப்ரெண்டு கூட்டிட்டு போய் விடுவாங்கன்னு நெனைக்கிறே வரும்போதா அந்த அண்ணா கூட வரும்னு நெனைக்கிறே அவுங்க சொன்னாங்க அன்னைக்கு நா வீட்டுக்கு போயிருந்தே அந்த புள்ள வீட்டுக்கு எ நம் நம் ஃப்ரெண்டு இருக்கால அந்த புள்ள வீட்டுக்கு போயிருந்தே அப்ப சொன்னாங்க அவங்க
இங்க இருந்து நா கூகுள்ள பாத்தே பதினேட்டு கிலோ
ஆ
ஒ மீட்டர்னு வருது
எவ்ளோ
பஸ்சு தா வக்கணு
எவ்ளோ கிலோமீட்ரு
பதின் பதினெட்டு கிலோ வருது
பஸ்சு வந்து எ எங்க காலேஜுக்கு வந்து பஸ்சு கேட்டதுக்கு ஒரு லட்சத்துக்கு மேல சொன்னாங்க
நாலு மூணு வருஷ
ஆமா
மூணு வருஷத்துக்கு சேத்தியா
ஆமா ஆமா அப்போ எங்க அப்பா வந்துட்டு பஸ் எல்லா வேண்டா அம் ஆ கூடி எங்க அப்பா கொண்டு போய் விடுவாரு காலைல
ஏ அந்த காலேஜ் ஒரு ஏழு கிலோ மீட்டர் தானே வரு
ஏழு கிலோமீட்ரு நாலு கூட் அங்கிருந்து எங்க அப்பாவோட வேல எடத்துல இருந்து இங்க வர்றதுக்கு அ எப்டி நேரம் ஆயிரு
ஆ
எனக்கு ரெண்டு மணி முட்டு தானே
ஆமா
ஆ அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க அப்பா கூட தா போதே இப்போ அப்றம் வண்டியில போனாலு போவேன் வண்டி எடுத்து குடுத்தாங்கனா
ம்
இப்போ பாத்தியாவ அண்ணா அண்ணா வந்து ஆ அண்ணா வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போட்டிருக்கான்
அப்பிடியா
ஒரு மலை கிட்ட ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு தெரியுமா
ஆமா
ஆ அங்க போட்டிருக்கான்
ம்
கரஸ்ல தான்
வேலைக்கு போறாங்களா
எக்ஸாம் அது வந்து வேலைக்கு வந்து பாத்துருக்கான் ஆனா வந்து இது கேக்குறாங்க அது என்னமோ கேட்பாங்களே மார்க் நம்மளுக்கு எப்படி மார்க்க்ஷீட் மாறி அங்க ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன்
இப்ப நான் சேர்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல
ஆமா
அந்த காலேஜ்ல தான் உங்க அண்ணா படிச்சதா
ஆமா ஆமா அங்கதான் படிச்சேன்
ம்
என்னயும் அங்கதான் போய் சேர்த்தலாம்னு சொன்னாரு எங்க அப்பா
ம்
ஆனா எங்க அண்ணன் இருந்துட்டு அங்களாம் சேத்தாதீங்க அப்படினு சொன்னான்
ஏவா மா
அ சரியில்ல அப்படிங்கற மாறி சொன்னான்
ஏண்டி
என்னன்னு தெரியல சேத்தாதிங்கனு சரியில்லங்கமாறி எங்க அப்பாக்கிட்டு ம் செரி எங்கண்ணன் அங்கதானே படிச்சா அப்ப அவனுக்கு தெரியும் போவேனான்ட்டு விட்டுட்டாரு
அப்பிடியா
நீ போ அங்க ஆனா நீயும் அந் நம்ம ஃப்ரெண்டு எல்லாம் ஒரே ஒரே காலேஜ் தானே இல்ல தனி தனி காலேஜா அவ ஆர்ட்ஸ் தானே
தனித்தனியா தான் இருக்கும்ன்னு நினைக்கிறேன் ஆர்ட்ஸ் காலேஜன்னு போட்டா அ எட்டு கிலோமீட்டர்ன்னு வருது எட்டு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர்ன்னு வந்தது இன்ஜினியரிங் காலேஜுன்னு போட்டா பதினெட்டு கிலோமீட்டர்ன்னு வருது
ஆ இன்ஜினியரிங் காலேஜ் தான் எங்க அண்ணா படிச்சான் ஆர்ட்ஸ் காலேஜ் தான அப்ப இவ போவா இவ என்ன பி எஸ் சி ஏ என்னமோ எடுத்தா போலா அது எதுல வரும் இஞ்சினியரிங்ல புரியில
உங்க அண்ணா என்ன இங்க
அவன் என்ன எடுத்தான் தெரியுமா பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தான்
ஏ அது ஆர்ட்ஸ் டி யோ
பி எஸ் பி எஸ் சியா
பி எஸ் சி னா ஆர்ட்ஸு பி இ யோ இல்ல பீ டெக்கு அந்த மாரி வந்தா தாண்டி இன்ஜினியரிங்கு
அ ஆமா அவ அதா எடுத்தா
அப்டின்னா அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தா
ஆனா இங்கிருந்து ரொம்ப தூரோ என்க் தெர்லயே ம்
நீ போயிருக்கியா அந்த காலேஜ்ஜிக்கு
நா போனதுல்ல அத தாண்டி போயிருக்கே அங்க வந்து அ ரொம்ப தூரம் போணும் இங்கிருந்து மலையெல்லாம் இருக்கும் மல சைடு தான
ம்
அ மல சைய்டா அங்கொரு பஸ்டாண்ட்ருக்கும் ஒரு டீ கடருக்கும் அதுல்லா தா பாத்த
என்ன ஆக போவ்தோ என்னமெல்லா
ம் எதுமே எடுத்துட்டில்ல ஒன்னு எடுத்துட்டில்ல எங்க போய் எடுக்கறதுன் தெர்ல எவ்ளோ எடுக்கணு தெர்ல அதா எப்பிடி எடுக்குறதுன் தெர்ல
என் கூட என்ன மரியே ஒல்லிய ஒரு புள்ள இருக்குமுல்ல
ஆமா
ஆ அந்த புள்ளைக்கு காலேஜ் ஓப்பன் ஆக போவ்து லவன்த் தோ தேர்டீன்த்தோ என்னமோ சொன்னா
ஓ அவ எந்த காலேஜ்ன் யாருகிட்டயும் சொல்லாமதான இருந்தா
ம்
அவ வந்து என் ஃப்ரெண்டு் அவளோட கசின் வந்து நம்ம கூட படிச்சா தெரியுமா
ஆமா
அ அவ வ அவகிட்ட சொல்லிருக்கா அப்டி அ நா காலேஜ் வந்து சேந்து அவ வந்துட்டு பி எஸ் டி கு உமன்ஸ் இருக்குல்ல உமன்ஸா கோ எட்டா உமன்ஸ் உமன்ஸ்ஸு
ம்
அங்க
அப்படியா
ம் அவ அதா நம்ம கூட படிச்சா சொல்லியிருக்காம நா காலேஜ் சேந்துட்ட ஆனா யாருகிட்டயும் சொல்லாத
ஏன்
தெர்லயே ஆருகிட்டயுமே சொல்லிராத ப்ளீஸ் யாருகிட்டயும் சொல்லிராத தயவு செஞ்சு
ஏன் தெரிஞ்சா என்ன
அதா நானு கேட்ட ஏன் இப்ப தெரிஞ்சா என்ன நாங்க என்ன கண்ணு வெக்க போறோமா இல்ல எதோ பண்ண போறமோ அப்டின்னு இப்ப தெரில யாருக்கிட்யும் சொல்லாத சொல்லாத ப்ளீஸ் அப்டின் கெஞ்சனா நானும் விட்டுட்ட என்னமோ அப்டின்ட்டு அப்டின்னா சொல்லுவாளாமா எல்லாத்துக்கிட்டயும் இர்க்குந்தா
ஏன் கிட்டா ஸ்னாப் ஆக்குவன்ல அப்ப கேக்குவ என்னடி ப் போனியே அட்மிஷன் போட்டியா எல்லா கேக்குவே எங்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா இங்க போன இப்டி போட்ட எல்லா சொன்னா
அ நானு கேட்ட என்ன போனேயப்ப ஆமா அதா பாக்க வந்திருக் க்க என்ன எவ்ளோன்னு அப்டின்னா ஆ செர் சேரி அப்டின்ன
அவ அவ கூடயே அவங்க ரெண்டு பேரு இன்னொரு கசின் இருக்குல்ல ஒரு பைய
ஆமா
ஆ அவன் அவே எந்த காலேஜு
எல்லா பசங்ளு அந்த இந்த காலேஜ்தா வி எல் டி
ம்
எல்லா இங்கதா அதா அப்ப அவனுங்க எல்லா சேர்ந்துருக்காங்க அப்டினா கண்டிப்பா ஃபீஸ் கம்மியா இருக்குல
ஃபீஸ் வி எல் டி ல கம்மியாதா இருக்குன் நெனைக்கிற
ம் அதா இப் கேட்டுப்பாரு அப்போ
ம் இர்க்கலா
ஆனா அந்த காலேஜ் போற வழிதா சம்மையா இருக்கு தெரியுமா
எந்த காலேஜு
வி எல் டி சூப்பரா இருக்கு கிளைமட்டேவு அந்த எடமு மல சுத்தி மல சம்மையா இருக்கு
சேர் சேரி எங்க அம்மா கூப்புட்றாங்க நா வைக்கிற
ஆ சேரி
ம்